ஓ கே தா ப்ரோ
ஆ கேக்குது ப்ரோ காலை காலை வணக்கம் ப்ரோ வீட்டுல வீட்ல எல்லா நலமா ப்ரோ
எல்லா நலம் ப்ரோ ஏ வீட்ல யாரு இல்ல ப்ரோ எல்லா ஊருக்கு போயிட்டுக்கறாங்க ப்ரோ தனியா விட்டு போயிட்டாங்க ஆமா ப்ரோ
சேரி ப்ரோ என்னா ப்ரோ ட்ரிப்புக்கு போய்க்கிறாங்களா ப்ரோ இல்ல ஏதா ஃபங்க்ஷன்
இல்ல ப்ரோ அக்கா வீட்டுக்கு எங்க அம்மா அக்கா வீட்டுக்கு போய்கிறாங்க ப்ரோ அப்புறம் எங்க அக்கா வந்து இதுக்கு போயிக்கறாங்க இதுக்கு கோயிலுக்கு போயிருக்கறாங்க ப்ரோ
ஓகே ஓகே ப்ரோ ஓகே ப்ரோ நீங்களு போயிட்டு வரதானே ப்ரோ கோயிலுக்கு
நம் எனக்கு வேல இக்குது வேல இருக்குது ப்ரோ கோயிலல்ல போரத்துக்கு டைம் இல்ல ப்ரோ
புரியுது புரியுது ப்ரோ ஓகே ப்ரோ
என்னா ப்ரோ பண்றது வேலைக் போனு வேலைக்கு போனாதா ப்ரோ எதிர்காலத்த பாக்க முடியு
கரெக்ட் தா இல்ல ப்ரோ உங்களுக்கு வேலைக்கு போற அந்த மன அழுத்தத்துல உங்களுக்கு ஃப்ரீய ஆகற நேரத்துல இந்த மாரி ஃபேமிலி கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணா தா ப்ரோ உங்களுக்கு அந்த ஒரு இது வரு
அதுவும் கரெக்ட் தா ப்ரோ ஆனா டைம் இருக்கிறதுல ப்ரோ பசங்க வேற வந்துடுறாங்களா ஃபுட்பால் வெலாட்றோ சாய்ங்கலானா ஃபுட்பால் வெலாட்றோ டெய்லியு வேலைக்கி போயிட்டு வந்தோான்னே வெளாடுவோ ப்ரோ
ஓகே ஓகே உடற்பயிற்சி அது நல்லது தா ப்ரோ
மாத்தி மாத்தி அச்சுக்கிறது ஆளாளுக்கு சண்டதா ப்ரோ ஃபுட்பால்ல ஒரு டீம் எடுக்கறதுக்கு சண்ட ப்ரோ
இருக்கிற பசங்களுக்குள்ளயே சண்ட போட்டுக்குன்னா எப்டி ப்ரோ ஆ ஒத்துமையா விளையாடு னா தா ப்ரோ
இப்போ நா ஒரு நாலு பேரு இருக்குரோன்னு வச்சுக்கோங்களே ப்ரோ
ஓகே ப்ரோ
இப்ப அந்த நாலு பேரு வந்து யார் யாரு டீம் வரதுன் பாக்கற்துக் வந்து இப்ப நாங் வந்து க்ளப்ஸ் போடுவோ
ஆ ப்ரோ
க்ளப்ஸ் போட்டு யார் ரெண்டு பேரு ஒரே மாரி வராங்களே அவ்ங்கல்லா ஒரு டீம் அந்த ஒரு மாரி ஆய்டு
ஆ வந்துருவோ
ஒரு சில டைம்ல நல்ல டீம் வரு ஒரு சில் டைம்ல சோதாவா யார்னா குத்துருவானுங்கோ
கரெட்டு தா ப்ரோ நம்பே நம்ம யாரு நம்ப திறமைய நம்ப நம்ப திறமைய நம்ப வெளிப்படுத்னாலே நம்ப ஜெயிக்கறதுக்கு ஒரு இதுதா
ஆ அப்பிடி இல்ல ப்ரோ ஃபுட்பால பொறுத் த்த வரியு வந்து பதினோரு பேர் ஆட்ணு ப்ரோ பதினோரு பேரு அந்த இருக்கற டீம்லயே எல்லாரு நல்லா விளாட்னாதா ஒரு டீம் வந்து ஜெயிக்க முடியு ப்ரோ
கரெட்டு தா ப்ரோ ஆமா ப்ரோ ஒருத்தரு ஒருத்தர் ரெ ரெ ரெண்டு பேர் நெனச்சா ஆவாது
ஆமா ப்ரோ அப்ப அதா என்னா பண்ணுற்து நேத்து வந்து எப்பிடின்னா சின்ன பசங்க எல்லா புதுசா வந்துர்ந்தானுங்க எட்டு பேர் இர்ந்தம் ப்ரோ ஒரு நால் நால் பேர் டீம் போட்டோ
ஓகே ப்ரோ
டன்னா ஒரு ஏழு கோல் அஸ்ட்டாங்க ப்ரோ அவ்ங்கள நல்லா விளாட்ற பசங்க தா எல்லா ஸ்கூல் டீம் விளாட்ற பசங்க
ஆ ஆ
நாங்க அஸ்ட்டோ சும்மாவே அஸ்ட்டோ ப்ரோ அப்பறோ ஒரு நாலு கோல் போட்டாங்க அவ்ங்க ஒரு ரெண்டு கோல் போட்டாங்க ப்ரோ அ அதுலே இன்னிக் கிஷ்டோ ப்ரோ அவ்ங்கள சும்மா
உங்களுக் இதா இந்த ஸ்போட்ஸ் இன்சஸ் போட்டீன்ஸ் ஸ்போட்ஸுக்கு போய்ட்டு விளாட்டு உங்களுக் வேலைக்கு போறது உங்களுக் அதுவே டைம் கரட்டா இருக்குந்தான
ஆமா ப்ரோ ஆமா ஆமா எல்லா நேத்து ப்ரோ மூவிஸ் எல்லா வந்து நா வந்து எ ம் தமிழ் மூவிஸ் எல்லா பாக்க மாட்ட ப்ரோ
ஓகே ப்ரோ நாங்கூட ப்ரோ தமிழ் மூவிஸ நம்ப பாத்து தமிழ் பா தமிழ் மூவிஸ் பாத்தத விட ஹாலிவுட் தா ப்ரோ நம்ப
ஆமா ப்ரோ தமிழ்ல வந்து ஹாலிவுட்ல வந்து வெப் சீரியஸ் ப்ரோ வெப் சீரியஸ் எல்லா வேற மாரி இருக்கு ப்ரோ ப்ரோ நெறைய வெப் சீரியஸ் ப்ரோ
ஓகே ப்ரோ யூ ஆர் சூப்பர் ப்ரோ எதா ஒன்னு ரெண்டு பேர் சொல்லுங்க ப்ரோ பாக்கலா
இ விச்சர்ன்னு ஒரு வெப் சீரியஸ் ப்ரோ
ப்ரோ ஆமா ஆமா ப்ரோ ஆமா ப்ரோ அது எதோ மிஸ்ட்டரி இந்த மாரி எதோ வருனு கேள்விப்பட்டுகிற
ப்ரோ அவ்ங் வந்து எப்டின்னா ஒரு பொண்ணு ஆச்சரியத்தின் சட்டம்னு ஒன்னு சொல்லுவாங் ப்ரோ அது இந்த படத்துல அவ போய் ஒரு ராஜாக்கு உதவி செஞ்சிருவா அப்போ வந் து அந்த ராஜாக் வந்து அவ கைலர்ந்து தரத்து எதுமே இருக்காது அப்போ வந்து அவ ஆச்சரியத்தின் சட்டம்னு ஒன்னு தந்துருவா
ப்ரோ இது ஒர் இது
அது ஆச்சரியத்தின் சட்டம்னா வந்து இப்போ விச் இருக்கிறா பாருங்க
ஆ ப்ரோ
அவ வந்து அந்த ராஜா கிட்ட அவ இன்னா நெனைக்கிறானோ வாங்கிர்லா
புரியிது ப்ரோ
அப்படி என்ன பண்ட்டாங்கோ இந்த ராஜா இருக்றால்ல ப்ரோ
ஆ ப்ரோ
அவ மேல உன்னோரு ஊரு வந்து போர் தொக்குது
ஓகே ஓகே ப்ரோ பழங்காலத்து பழங்காலத்து இது மாதிரி ப்ரோ ஆமா ப்ரோ ஆ
அதா கத்தில அடிச்சுப்பானுங்க வெட்டிப்பாங்க, ம், வில்லுல விடுவானுங்க ப்ரோ இப்ப வந் து ரா ராஜாவா அடிச்சிட்டானுங்க ராஜாவ அடிச்சிட்டாங்க அவங்க அம்மாவ அடிச்சிட்டாங்க ராஜாவுக்கு வந்து பொண்ணு இருக்குது இப்ப அந்த ஆச்சரியத்தின் சட்டத்த வச்சு அந்த பொண்ண வந்து அவ அவனோட பொண்ணா ஏத்துக்கணு இப்ப அதுதா ப்ரோ அதுல வந்து கதையே
முடிஞ்சிருச்சு நீங் ஃபுல்லா பாத்துட்டீங்ளா ப்ரோ
ஃபுல்லா பாத்துட்ட ப்ரோ இப்பதா போ இந்த வருஷம் போன வருஷோ ஒண்ணு வந்துச்சு ப்ரோ புதுசா சூப்பரா இருக்கு ப்ரோ அது பொண்ணு கூட அந்த சண்ட போட்றதே வேற மாரி இருக்கு
நீங்க இவ்ளோ சொன்னதுனால நா பாக்குற ப்ரோ உங்களால முடிஞ்சா நீங்க ஃப்ரீயா இருக்ற நேரத்துல எனக்கு அந்த லிங்க் மட்டு அனுப்ச்சு விடுங்க ப்ரோ நானு நா உங்களுக்காக ஒன் டைம் வாட்ச் பண்ணி பாக்குறே அத அதுதா ப்ரோ நா இதுவரையு பாத்தது இல்ல ப்ரோ
அந்த பொண்ணுக்கு ஒண்ணுமே தெரியாது ப்ரோ அந்த பொண்ணுக்கு வந்து ஒரு சக்தி இருக்கு ப்ரோ
ஓகே ப்ரோ
எப்டின்னா வந்து மேஜிக் வந்து மேஜிக் பண்ண மாரி ஆனா அந்த பொண்ணுக்கு வந்து அது ஆ அந்த பொண்ணுக்கு வந்து யூஸ் பண்ண தெரியாது
ஓகே ப்ரோ
பொண்ண யாரனா அடிக்கிறத்துக்கு வரும்போது அந்த பொண்ணு ரொம்ப பயந்து கத்திச்சுன்னா ரொம்ப கத்திடு பாரு ப்ரோ அப்ப வந்து ஏதோ ஒண்ணு வந்து அந்த எல்லாரயு சாவடிச்சுடு
ப்ரோ இது இந்த படம் மாரி ப்ரோ ஆ ப்ரோ புரியுது ப்ரோ பய வந்து உயிருக்கு ஏதாவது ஆபத்து வந்துச்சுன்னா அந்த மாதிரி
ஆமா அந்த மாரி அந்த பொண்ணுக்கு வந்து ஒரு சக்தி ப்ரோ
புரியுது ப்ரோ ஆ ப்ரோ
ஆ அப்ப வந்து சேரி ப்ரோ ஆ ப்ரோ வந்து விச்சர் என்னா பண்ணுவனா விச்சருக்குன்னு தனியா ஒரு வீடு மாரி இருக்கு
ஓகே ப்ரோ
அந்த பொண்ண வந்து அங்க கூட்னு போயிடுவா ப்ரோ அங்க கூட்னு அந்த பொண்ணு அடிக்கிறத்துக்கு நெறைய மிருகங்கள்ல்லா வ ரு
ஆ ஆ காட்டு விலங்குகள்
ஆ அதெல்லா வந்து விச்சர் அடிப்பா விச்சர் ஒண்டியாவே அடிப்பா ஒரு டானிக்கு மாரி ஒண்ணு குடிப்பா ஆமா ப்ரோ டானிக் மாரி ஒன்னு குடிப்பா அப்டியே கண்ணு கிண்ணுல்லா கருப்பாயிடு
ஓகே ப்ரோ
போட்ணு விலாசி தள்ளுவா ப்ரோ செம அடி அடிப்பா ப்ரோ அது பாக்றதுக்கே ஒரு இன்ட்ரஸ்ட்டா இருக்கு ப்ரோ
நா பாக்கற ப்ரோ இந்த நா நானு இது அது பாத்தது இல்ல ப்ரோ நானு இது இதுதா பா த்துக்கிற இந்த ஹண்ட் ஸ்டே அந்த மாதிரி மணி ஹெய்ஸ்ட் இந்த மாதிரிதா ப்ரோ
ஸ்டே வந்து என்னோட ஃபேவரைட் ப்ரோ அது மறுபடியு இன்னு அதுக்காக வெயிட் பண்ணுனுருக்கற ப்ரோ
ஆமா ப்ரோ ப்ரோ நம்ளுக்கு அதுல ஈனிட் ஈனிட் ஸ்கின் கேர் தா ப்ரோ நம்ளுக்
ஈனிட் ஈனிட் அப்புற வந்து ரென்ஸ் ஓகே தா ப்ரோ அதுல அட்டிடியூட் வேற மாரி
டிகே ஆமா ப்ரோ கரெக்ட்டு தா ப்ரோ அ மத்தபடி எனக்
கரப்பா பூச்சி அது இதெல்லா சாப்டாங் ப்ரோ அவனுக
ஆமா ப்ரோ ஏ ப்ரோ ஆனா எனக்கு ஃபேவரட்டே ப்ரோ மணி ஏஷ்ட் தா ப்ரோ இந்த கிரைமு அந்த ஒரு இது ஸ்பெயின் லேனரு நீங்க பாத்திருக்கீங்ளா
நா ஃபுல்லாவே பாத்தட்ட ப்ரோ அது காத்தால வந்து எட்டு மணிக் ஸ்டாட் பண்ணா நா எட்டு எட்டு மணி வரியு பாப்பே ப்ரோ ஒரு சீரிஸ்சே அந்த மாரி அது இது
அது நல்லாதா அது நல்லாதா ப்ரோ எந்த ஒரு எடத்துலயு ஸ்டாப் ஆர மாரியே இருக் காது நம்ளுக்கு அது அப்டி கன்டினியூஸா போகு ப்ரோ நல்லா இருக்கு ப்ரோ நா இதுவரி இதுவரியும் பாத்துருப்ப ப்ரோ ஒரு இருவது முப்பது வாட்டி கதையே அது தா ப்ரோ வேற டு வேற எந்த தமிழ் படம் பாக்கறதுக்கா அந்த மாரி எத ஏன்னா லாஸ்ட் டா இந்த சிறை ஒண்ணு பாத்த ப்ரோ
ஆமா ப்ரோ நா கூட ப்ரோ அது வந்து ஒரு ஃப்ரெண்டு ஒண்ணு எனக்கு சஜஸ்ட் பண்ணாங்க
ஓகே ப்ரோ ஓகே ப்ரோ
செரி சும்மாதா ப்ரோ பாத்த நைட்டு என்னா ப்ரோ படோ அது ஃபேவரட்டே ஆயிச்சு ப்ரோ அந்த படோ எனக் தமிழ்ல அந்த மாரி படோ ப்ரோ அது டே அதுல ஒரு பாட்டு ஒண்ணு போடுவாங்க பாருங்க அ பாட்டு இப்ப கூட விட்டீங்கனா அப்டே வளந்துரு நா
எது ப்ரோ நீலோத்தியா ப்ரோ
ஆமா ப்ரோ செரியான பாட்டு ப்ரோ படத்துக்கு ஏத்த பாட்டு ப்ரோ அதெல்லா
ஓகே ஓகே ப்ரோ நல்ல பாட்டு தா ப்ரோ நல்ல பட தா ப்ரோ அது அது தா
ப்ரோ கேம் ஆப் த்ரோன்ஸ்லா பாத்திருக்கீங்ளா ப்ரோ
ப்ரோ அது பாதி பாத்த ப்ரோ பாதி நிக்கவெச்ட்டே இருக்றே ப்ரோ கண்டியூ
கேம் ஆப் த்ரோன்ஸ்லா வேற மாரி படம் ப்ரோ அதுல வந்து ஒரு பொண்ணு ஒண்ணு இருக்கு ப்ரோ
ஓகே ப்ரோ
பொண்ணுங்கறோ பொண்ணு தா ப்ரோ அதுல சின்ன பொண்ணு அது அந்த பொண்ணுக்கு சண்ட போட தெரியாது ஒண்ணுமே தெரியாது
அதுல அது டிராகன்னல்லா வருதில்ல ப்ரோ அது வந்து சொல்றாங்க இந்த மாரி வெளிநாட்ல நடந்தது இதெல்லா உண்மை கதை அப்டின்னு சொல்றாங்க அதெல்லா உண்டு ம் ம்
அப்டியா ப்ரோ அது உண்மல்லா இருக்காது ப்ரோ சும்மா ஒரு கர்பண மாரிதா ப்ரோ எப்டி காமிக் காமிக்லா எப்டி ப்ரோ எழுதுறாங்க அவஞ்சர்ஸ் இவங்கள எழுதுறாங்கல்ல ஹல்க்கு இருக்குறாரு
புரிது புரிது
பேய் ஒரு கத தா ப்ரோ அது கதயே வந்து அவ்ளோ நல்லா எத்துக்குறாங் ஒயிட் வாக்கர்ஸ்ன்னு சொல்றாங்க எல்லாரும் ஒயிட் வாக்கர்ஸ்னா எப்டின்னா இப்ப வந்து ஒருத்தர் செத்துட்டாரு எப்டி இந்த பனி பனில
ஆம் ப்ரோவா
அவர எரிக்காமுட்டாங்க ஆனா அவர் வந்து ஒயிட் ஆக்கற எடோ அது
பனி எப்டி ப்ரோ பனி பனி கடவுளா
பனிக்கடவுள்லா அப்டி இல்ல ப்ரோ ஒயிட் வாக்கர்ஸ்ன்றவங்க வந்து எப்டின்னா ஒரு அந்த பொண்ணு ஒரு இவுங்க இருப்பாங்க ஒரு மரம் மாரி ஒண்ணு இருக்கும் ஊருக்கு நடுவுல
ஓகே ஓகே ப்ரோ நீங்க சொல்றது எனக்கு வெச்சு பாத்த இது நார்ணியா படம் தா ப்ரோ ஞாபக வருது
அவங்க வந்து ஒரு மனுஷன வந்து என்ன பண்ணுவாங்கன்னா நார்னியா பாத்துக்குற ப்ரோ இது ஒரு மனுஷன்ன இன்னா பண்வாங்கன டிராகன் கல்லுன் ஒண்ணு இருக்கும் ப்ரோ
ஓகே ப்ரோ
அத தூக்கி அவ நெஞ்சுல சொருகுவாங்க படமே அவ்ள் தா ஒயிட் வாக்கர்ஸ்ஸ உருவாக்குனவங் அவங்கதா
எது இப்போ நீங்க வந்து அது ஒயிட் வாக்கரு இந்த கேம் ஆப்தலாம் சொல்ல வரோன்றீங்க
ஆமா அதுதா மெயின் கேரக்டரே ஒயிட்வாக்கர்ஸ் தா
புரியுது புரியுது ப்ரோ
அவங்க உருவாக்குனவங்களே வந்து அவ ஒயிட் வாக்கர் வந்து ஒரு தலைவனா மாறிடுவா உருவாக்குனவங்ளயே சாவடிக்கத்துக்க வருவா ப்ரோ அவ அவங்ள வந்து நார்மலா எந்த கத்திலியும் அடிக்க முடியாது வெலேரியந்து ஒரு கத்தி இருக்கும்
ஆ ஆமா ப்ரோ அதே தா
இன்னொன்னு இது டிராகன் கல்லு இது ரெண்டுத்துலதா அவங்கள சாவடிக்க முடியும்
நா உங்களுக்காக நா அத வாட்ச் பண்ற ப்ரோ நா பாக்குற அத பாத்துட்டு உங்களுக்கு நா சொல்ற ஃபீட்பேக் நா சொல்ற அது எப்டி இருக்குதுன்ட்டு
ஆ ஆ ஓகே ப்ரோ
சீக்கிரமா சாப்டுங்க
ஆமா ப்ரோ கன்பார்ம் ப்ரோ
நீங்களா நீங்களே தனியா இருக்குறீங்க போயிட்டு எதாவ்து ஓட்டல்லுகீட்டல்லுக்கு நீங்களே செய்ய சொன்ன கூட செஞ்சி சாப்டுவீங்க
செரி சேரி ப்ரோ நீங்க சாப்டுங்க ப்ரோ ஃபர்ஸ்ட்டு போய் சாப்டு ப்ரோ நன்றி நன்றி ப்ரோ
சரி சரி ப்ரோ மீண்டும் அலையலாம் ப்ரோ ம்